ஹலோ என்ன பண்றீங்க தோழி
ஒக்காந்துட்ருக்க தோழி
செரி தோழி நீங்க ஏதாது சொல்லுங்க தோழி
ம் நீங்க வந்து இப்போ வந்து பெண் பிள்ளைய வச்சிருக்கீங்கல்ல அந்த பெண் பிள்ளைக்காக எ ஆயில் வந்து என்னென்னலா ரெடி பண்ணுவீங்க தோழி இப்ப நம்ம கொழந்தையா இருக்கும் போது ஆயில் மசாஜ் பண்ணுவோ
ஆமா
கடைல விக்கிற ஆயில் மசாஜு ஆயிலு அந்த மாரி பண்ணுவோ ஓகேங்ளா ஆனா அது இல்லாம இப்ப வந்து கொழந்தைக்கு முடி வளர்ணு அந்த மாரி இரு க்கு அப்போ வந்து எண்ண தயார் பண்ணி வச்சுட்டு தேயுங்க தோழி அது பின் காத்துல நல்லா இருக்கு இப்போ வந்து தேங்கா எண்ண இருக்கு பாத்தீங்ளா தோழி அது என்னாப் என்னா பண்ணுங்க ஒரு ஒரு லிட்ரு இல்ல ஹாஃப்க்கே ஹாஃப் லிட் ட்ரு கரெக்ட்டா இருக்கு சின்ன பசங்கன்றதுனால அதுவே ஒரு மாசத்துக்கு வரு அர லிட்ரு எடுத்து அந்த இரும்பு வானல் இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
அதப் பா அந்த இரும்பு வானல்ல ஃபஸ்ட்டு எண்ணல்லா ஊத்திடுங்க கீழ வெச்சி அடுப்புல வச் ஸ்டௌல வெக்காம எண்ணெயல்லா ஃபுல்லா ஊத்திட்டு அதுக்கப்றமேட்டுக்கா என்ன பண்ணுங்க எண்ண ஊத்திட்டு அந்த கருஞ் ஜீரகொ அதுக்கப் ப்றொ வந்தூ ஆ வேற என்ன செம்பருத்தி எல அப்றோ செம்பருத்தி பூவு நெல்லிக்காய் இதல்லாம் போட்டு நல்லா அரச்சு அப்டியே ஊத்துனாலு ஓகே அப்டே பச்சையா பிச்சுனு வந்து கொஞ்சொ கொற கொறப்பா அரச்சுப் போட்டாலு ஓகே அதல்லாம் போட்டு அதுக்கப்றமா வானல பத்த வச்சு அடுப் பத்த வச்சு அத வானல எடுத்து மேல வச்சு நல்லா கொதிக் ற வரையு வெயிட் பண்ணுங்க
சரி தோழி ம்
க்கிற வரயு வெயிட் பண்ணி நல்லா கொதிச்சு வரம்போது கெளறி கெளறி விட்டுட்டு இருங்க அதுக்கப்றவ நல்லா சுண்டுடதுக்கப்றொ ஒரு பதினஞ்சு நிம்ஷொ அது மாரி சுன்னாஸ் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு இது பண்ணுங் காச்சுங்க எண்ண நல்லா காச்சி கலரு மாறுனதுக்கப்றொ ஒரு ரெண்ட் நாள் மூண் நாள் அ ப்படியே ஆற விட்ருங்க அத எதுவ்மே பண்ணாம உள்ளயே ஆற விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்றொ ஃபில்ட்ரு பண்ணி ட்டல்ல ஊத்தி வெச்சுட்டு அது அப்றொ கொழந்தைங்களுக்கு தேய்ங்க நல்லா முடி குரோத் ஆகு முடி கொட்டாது இப்பதுலேந்தே நீங்க ஆரம்பிங்க தோழி முடி கொட்டாது அதுக்கப் றொ வந்து முடி உதிராது நல்ல நீட்டாவு இருக்கு திக் க்னஸாவு இருக்கு இப்பதுலேந்து கொழந்தைங்களுக்கு தயார் பண்ணா வேற நீங்க கொழந்தைங்களுக்காக வேற என்ன செய்வீங்க அத சொல்லுங்க
நா வேற எதுனா செய்ய மாட்டே தோழி சின்ன வயஸ்ல வந்து ஒரு ஆள் போட்டுனா குளிப்பாட்டுனே என்னன்னா அவுங்க வந்து இந்த நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டுவாங்கல்ல நல்லா எண்ண நா ஏதாவ்து எதாவ்து ஊறுவாங்கன் சொல்லுவாங்கல்ல அதுனால வந் து நல்லா அவ்ங்க நல்லா எண்ணெய தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டுவாங்க அப்பறொ ஒர மருந்து குடுப்போ அது வந்து இந்த கடையில அந்த கடுக்கா அந்த இதெல்லா இரு க்குல அதெல்லா வாங்கி ஜாதிக்காய் அதெல்லா ஒரச்சி அதெல்லா குடுத்துட்ருந்தே ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கு நாங்க அப்படி பாத்துக்கிட்டோ அதுக்கப்புற நாங்களே ஏனா பாப்பா கொஞ்ச நாங்க தூக்கற மாரி வந்துட்டா அ நல்லா கொஞ்ச நி க்கிற அந்த மாரிலா வந்தோனே நாங்களே குளிப்பாட்டிக்குவோ ஏ ஜான்சன்ஸ் பேபி சோப் தா போடறே வேற ஃபஸ்ட்டு டெடி பேர் போட்டுட்ருந்தே அது ரொம்ப கரைஞ்சிட்ருந்துச்சு அத ரொம்ப யூஸ் பண்ணவே முடியல சும்மா சும்மா அத வாங்கி ஒரு சோப்பே எரநூறுவா பாத்தே தோழி சேரி ஓகே இதுவே ஓகே அப்படின்ட்டு இதுதா தேக்கறது தேங்கா எண்ணெதா யூஸ் பண்றே பாப்பாக்கு அப்ற சாப்பாடுல வந்து நல்லெ ண்ண நெய்யி இது சேத்து குடுப்பே அந்த மாரிதான் தோழி பண்ணுவே மத்ததெல்லா பண்ணல ஏன்னா பாப்பாங்களுக்கு நெறைய மொட்ட இருக்கா செரி ஓகே அதனால ஹேர்ல வந்து நானு இதே பண்ணல செரி பாத்துக்லா வளரம் போது நம்ம பாத்துக்லா ஆனா நீங்க சொல்ற மாரி பண்ணா இன்னு நல்ல மொட்ட பொட் டாலு நல்லா க்ரோத் ஆகு நல்லா வளரு
ஆ அது அது தோழி அதுக்கப்பற வந்து வாரத்துல ஒரு நாளு நம்ம நல்லெண்ண வெச்சு இல்லன்னா மாசத்துல ஒரு நாள் சின்ன குழந்தைங்கனால மாசத்துல ஒரு நாள் இப்ப நாலு வாரத்துல ஒரு நாள் நல்லா ந தலைல நல்லா எண்ணெ அப்ளை பண்ட்டு அதுக்கப்புற ஊற உட்டு ஒரு பத்து நிமிஷ ஊற விட்டு அதுக்கப்பற வாஷ் பண்ணிடுங்க ஆனா அப்ப வாஷ் பண்ணிட்டதுக்கப்புற நல்லா சாப்பாடு வந்து நல்லா ஹெவியா குடுக்கணு அந்த இப்ப கோழி கோழி கறி வந்து நல்ல கொஞ்ச கார சாரமா அந்த மாரி குடுக்கணு அது இல்லாம வந்து கூலிங் ஐட்டம் எதுமே தரக்கூடாது ஐஸ்கிரீமு அதுக்கப்பற வந்து எளநீரு
லாவே நாங்க இது பண்ணிட்டோ தோழி குடுக்கறதே இல்ல ஏன்னா பாப்பாக்கு வந்து அ உள்ளு ஃபுல்லாவே இதாயிடுச்சு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து சாக்லெட் வாங்கிட் வாங்கிட் வந்து ரொம்ப பல்லே சூத்த பல்லா ஆச்சு அது இப்ப டாக்டர்ட்டெல்லா காம் ச்சி ஆ பாப்பாக்கு இப்பத்தா வந்து எதுவுமே குடுக்க கூடாதுன்ட்டாங்க ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எதுவுமே குடுக்க கூடாதுன்ட்டாங்க இப்ப கொஞ்ச பரவால்ல டூ டைம்ஸ் பிரஷ் பண்ணுவா காலையிலயு நைட்டு பிரஷ் பண்ணுவா
ம் ம் செரிங்க தோழி அதனால அதலா வந்து அந்த மாரி நம்போ குடுக்காம இருந்திங்கன்னு பாத்திங்ளா ஒடம்பு அத தல கசக்கிட்டு அந்த கூலிங் ஐட்டம் எதுமே குடுக்க கூடாது குடுக்காம வெறு அந்த சாப்பாடு அந்த மாரி மட் டு நீங்க குடுத்திங்கன் வைங்களே வாரத்துல ஒரு நாள் அவங்களுக்கு இப்ப வந்து பெண் கொழந்தைங்கன்றது னால ஹீட் அதிகமா இருக்கு ஹீட் இப்ப போ வ போவ இப்ப நம்ம என்னென்னல்லா குடுக்குறமோ அதுதா பின்னாடி அவங்களுக்கு யூஸ் ஆவு அதே மாரி சத்தான பொருளா குடுங்க ஓகேவா நாட்டு கோழி முட்டை இப்பத்துல இருந்து அந்த கொழந்தைங்களுக்கு அதெல்லா குடுங்க நாட்டுக்கோழி முட்
எ பெரிய பொண்ணு என்ன குடுத்தாலு ஒல்லியா இருக்கா தோழி என்னன்னே தெர்ல
அது இல்ல இல்லைங்க தோழி அவங்க நல்லா எப்படி நல்லா ஆக்டிவா இருந்தாலே ஆ ஒல்லியா இருந்தாலு ஏன்னா ஏ பையனும் அப்படிதான் ஒல்லியா தான் இருப்பான் எல்லாமே சாப்பிடுவாங்க ஆனா ஒல்லியா தான் இருப்பாங்க அதுல அவங்க
ரொம்ப ஒல்லியா இருக்கா ஆனா ஆக்டிவா இருப்பா அவள சமாளிக்கவே முடியாது பயங்கர சேட்ட
அதெல்லாம் ஒன்னும் பிரச்சன இல்ல தோழி ஒல்லியா இருந்தாலும் ஆக்டிவா இருக்கணும் அதுதான்
ஆனா வெயிட்டும் போடவே மாட்டிக் நானும் வெயிட்ட செக் பண்ணி செக் பண்ணி பாக்கேன் அந்த இதுக்கு மேலே ஏற மாட்டேங்கிறா டாக்டர் ருமே அதான் சொல்றாங்க ஆக்டிவா இருக்காளா பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு என்ன மத்த பிள்ளைங்க நல்லா குண்டு குண்டுன்னு நல்லா இருக்கும் ஸ்கூல்ல இவமட்டும் தான் ஒல்லியா இருப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா என்ன குடுத்தும் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ஆனா நான் சின்ன பிள்ளைையில அப்படிதான் இருந்தேன்
ஒரு சில பேர் அப்படித்தான் தோழி அவங்க ஜீன்கள் அப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க
ஆமா ஏன் வீட்டுக்காரும் நானுமே ரொம்ப ஒல் ஒல்லியாத இருந்தோம் அதுக்கப்புறம் இப்ப நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சத்து வந்துச்சே அந்த இதுல அப்புறம் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நானா சாப் ட்டா ஏறுவேன் சாப்பிடலன்னா இறங்குவேன் அது நல்லா மெயின்டன் பண்ணிப்பேன் எனக்கே தெரியும் நல்லா சாப் கோம் வெயிட்டு போட்டுருவோம் அப்படின்னுட்டு நல்லா சாப்பிடல அப்படின்னா எனக்கே தண்ணால நானே ஜிம்முக்கு போயிருவேன் அந்த மாறி. ஏதாச்சும் பண்ணிப்பேன் ஆ ஆ இப்பனா சாப்பாட குறைச்சிட்டேன் தோழி நால்லா ரெண்டு பிள்ளைங்க பிறந்தனா நல்லா தொப்ப வந்துருச்சு அதனால குறைக்கணும்ட்டு டயட் ஃபாலோ பண்றது
ம் ம் இப்போ நீங்கள் டயட்ல என்னென்னலாம் சாப்டுவிங்க தோழி
டயட்ல காலைல ரெண்டு முட்டை சாப்பிடுவேன் ஆ இது மஞ்சள் கரு இருக்குவாம ரெண்டு முட்ட வெள்ள கரு மட்டும் சாப்பிடுவேன் ஆமா டெய்லி ரெண்டு எடுத்துக்கணும் புரோட்டீன் அது அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி கொஞ்சம் மசாலா மட்டும் ரொம்ப எல்லாம் இந்த எண்ணெயில் எல்லா பொறிச்சு சாப்பிட கூடாது இந்த மாறி சிக்கன் எடுத்துக்கலாம் ஆனா ரொம்ப எடுத்துக்க கூடாது சூடு ஆ அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டு சேலட்ஸ் மாறி அந்த மாறி வந்து கொஞ்சம் ஆனா சாப்பாடு மட்டும் கம்மியா எடுத்துக்கணு சாப்பாடு சோறே சாப்பிடக்க கூடாது எனக்கு தெரிஞ்சி சோறு சாப்பிடாம இதை சாப்பிட்டே வயிறு நெறு கணும் ஆ சோறு வந்து கொஞ்சோண்டு வெச்சு காய் நம்ம காய் தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கின்னும் தா நல்லா வந்து குரோ க்ளோவயிடும் ஆ காய் சாப்பிட ஆரம்பிச்சாலே ஆ காலையிலஹ் அதாவது மத்தான பசி னா நம்ம சோற வைக்கிறோமோ இல்லையா காய் நிறைய வெச்ச வச்சறனும் காய நிறைய வச்சுட்டு சோறு கம்மியா வெச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து தயிர் டெய்லி சாப்பிடணும் தயிர் வந்து பிள்ளைங்களுக்கு க்குமே வந்து நம்ம குடுக்கணுமா நம்ம நான சளி பிடிக்குதுன்னு குடுக்க மாட்டிகிறேன் ஆனா என்ன சொல்றாங்கன்னா தயிரு வந்து ஒர ஊத்தி அ வீட்லியே குடுக்குனுமா வீட்டு தயிர் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்ச ரஸ் ரச சோறு குடுத்தோன்னா கொஞ்ச தயிர் சாதோ அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபுட்டா இருக்குல்ல ஆ உணவுலயே வந்து ரெண் டு இருக்கு அதனால வந்து அது சாப்படதுக்கு அதுங்களுக்கு ஓர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதனால இருந்து அப்படி குடுக்க சொல்றாங்க ஆம்மா தோழி
அது இல்லாம நம்ப சளி புடிக்குதுன் சொல்ட்டு தயிர் குடுக்காம விட்டுறோல்ல அப்டில்லா இல்லிங்ளா தோழி
ஆமா தோழி அதையு சொல்றாங்க நானு அப்படித்தா என்னடா நம்ம நம் நா இன்னோன்னு நா என்ன தெர்ம்மா பண்ணுவே பாழப்பழ குடுக்காம இருந்தேங்க சளி புடிச்சிருன்னு அதுக் கப்புறந்தான் வந்து இல்லாட்டினாலு இவங்களுக்கு சளி புடிக்க மாட்டிகுது சும்மா சும்மா சளிதா புடிக்குது நானும் பாத்தே இதுக்கு எதுக்கு நம்ம பயப்பண்ணு அப்டி சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு இனமே வந்து சத்தா எல்லாத்தையுமே குடுத்துருவோ அப்படின்ட்டு இப்பனா வாழ பழதனா குடுத்துற்றது நானு சாப்புடுங்க என்ன வேணா ஐஸ்கிரீம் சாக்லேட்டு தவர எது வேணா சாப்டுங்க அப்படின்ட்டு குடுத்துறது நா அந்த தயிரு இப்படுமேதா ஃபாலோ பண்லான்ருக்கே எ ஃப்ரெண்டு தா சொன்னாங்க செர் ஓகே தயிரு சாப்பற்றனால ஒரு பிரச்சன ஆனா டாக்டர் எல்லாமே சொல்றது என்னன்னா தயிர் ஒர ஊத்தி நம்ம பிஃரிட்ஜ்ல வெக்காம ஐஸ் இல்லாம ஆ இப்படியு பிரிட்ஜ்ல வச்சிருந்தனா காலையில எடுத்து வச்சிர்ன்னு வெளியே எடுத்து வச்சிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தயிர் சாதோ அதுல லைட்டா பால் ஊத்தி கொஞ்ச பெசஞ்சு குடுத்துடணுமா குடுத்தா நல்லதுன் சொல்றாங்க
செரிங்க தோழி நம்மளுக் குடுத்த நேரம் முடிஞ்சிச்சு இன்னொரு கால்ல இணைவோம் தோழி
ஆ ஓகே தோழி ஓகே நன்றி தோழி